புக்கு படி நறைய விதோ இருக்கு ஒண்ணு வந்து நம்போ நம்ப அறிவ வளத்தக்கத்து ப த்தி நம்போ படிப்போ அப்புறோ நம்போ வந்து ஒருத்தோவங்கள பத்தி அவுங்க என்னன்னல்லா பண்ணிருக்காங்க அப்டீன்ற மாரி நம்ப படிப்போ அ கத புக்கு நறைய கத புக்கு இருக்கு அந் நம் நம்ப எப்டி சொல்றதுனா ஒரு லைப்ரரில ஒக்காந்து பட்ச்சா ஒரு நம்புளுக்கு ஒரு ஒரு ஒரு மாறி விதமான கடிக்கோ ஃப்ரெண்ட்ஸு கூட ஒக்காந்து பாட புத்தகங்கள் ஒக்காந்து பட்ச்சா அது ஒரு விதமான மாரி அதெல்லா ஒரு எப்டி மெமரி பண்ணி படிக்கிற மாரி செலவுங்க படிப்பாங்க செலவங்க புரிஞ்சி படிப்பாங்க புரிஞ்சி படிக்கிறதுலதா நம்புளுக்கு ஆனா நம்புளுக்கு நம்ம அறிவு வளர்த்துக்கணுனா நம்ம புரிஞ்சி படிச்சா தா வளத்துக்க முடியுமே நம்ம மட்டு மெமரி பண்ணி சும்மா பட்ச்சா சும்மா அப்ப எக்ஸாமுக்கு அப்ப படிச்சு அப்ப மார்க் எடுக்க மட்டுந்தா அந்த மாரி படிக் முடியோ இதுவே நம்ம புரிஞ்சி படிச்சா எப்பையுமே அது நம்ம ஞாபகத்துல இருந்து போவவே போவாது எத எங்க போய் எப் ப கேட்டாலு நம்ப அத சொல்ற மாரி ஒரு நம்புளுக்கு ஒரு இது கெடைக்கோ கத புக்குலா படிச்சா அது நம்ப நடக்கற மாரியே நெனச்சி ட்டே படிப் படிப்போ இப்புடிலா இருக்கு அப்டீன்ற மாரி நம்ம படிப்போ அந்தமாரி படிச்சா நம்புளுக்கு நம்பளோட நம்ம படிக்கிற தெறம ச நம்புளுக்கு எப்டீன்னா செல பேசவே நம்போ வந்து தயங்கி தயங்கி நின்னு நின்னு நிதானமா பேசுவோ அது பேசுற இது வந்து நம்புளுக்கு ஈஸியா நம்புளுக்கு கெடைக்கோ அதுக்காக நம்ப புக்கு படிக்கணோ படிச்சா நம்புளுக்கு நல்லது நம்ம அறிவு ரொம்ப பளரோ அதுக்கப்புறோ நம்ம வாழ்க்கைய பழைய முன்னாடி வாழ்ந்தவுங்கள பத்தி படிச்சா அவுங்க இப்டிலா வாழ்ந்திருக்காங்க அப்டீன்ற ஒரு இது நம்புளுக்கு கெடைக்கோ புக்கு படிக்கிறதுக்கா புக்கு படிக்கிறதுனால நம்புளுக்கு ஒரு அமைதி அமைதி ஒரு ஒழுக்கோ கெடைக்கோ நம்ம கடைமைக்கே படிச்சா அது வேஸ்ட்டு ஆனா நம்போ வந்து அத படிக்கணோ அத படிச்சா நம்பளுக்கு நா இது இது கெடைக்குன்ற மார் நெனச்சி படிச்சா அது ஒரு நல்லா இருக்கு வரலாறு வரலாறுகள் பத்தி நம்ப நெறைய இருக்கு நெறைய வரலாறுகள் இருக்கு நெறைய நெறைய கலைஞர்கள் கவிஞர்கள் நெறையா புக் எழுதியிருக்காங்க அதெல்லா நம்ம நெறையா படிச்சி நம்ப அறிவ நல்லா வள்த்துக்கனு
ஆ கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி இந்த புத்தகம் படிக்கிறது றது வந்து சின்ன வயசுலந்து சொல்லுவாங்க சும்மா வந்து ஆ அதையு இதையு பண்றதுக்கு இந்த மாரி எடுத்து படிக்கலால்ல அப்டின்னுவாங்க அ அதுவு வந்து இந்த அறிவு வளர்றதுக்கு தா சொல்வாங்க ஏனா அதுல இருக்க ஒரு சில வார்த்தைகள்லா நம்மளுக்கு புதுசு தா இருக்கு அதனால தா வந்து படிக்க சொல்லுவாங்க அது வந்து எந்த மொழியா இருந்தாலுமே அது சில விஷ்யங்கள் வந்து நம்ம கத்துப்போ புது விதமா இருக்கு நெறைய வந்து பெரிய பெரிய அந்த தலைவர்கல்லா வந்து ம் சொல்லிட்டு போய்ருப்பாங்க இல்லையா அந்த ஒரு வாழ்க்கைக்கு தகுந்தமான ஒரு அர்த்தத்தோட இருக்கு அ துனால இப்ப நம்ம சின்ன வயசுல இருந்து அத படிக்க படிக்க ஏ எதுக்கு அப்டின்னு நம்மளுக்குள்ள இந்த கேள்வி வந்து வரு நம்ம இப்ப ஒரு புத்தகோ படிக்கிறோனா அதுல வந்து ஏதோ ஒரு சொல்லிர்க்காங்க ஏதோ ஒரு நடந்திருக்கு ஒரு விஷ் டியு அப்டினா நம்ம வந்து நம்ம மனச வந்து டக்கு டக் பின்ன என்ன நெனைக்கனா ஏ அப்டி ஆச்சி என்னமோ நடந்திருக்கு போல அப்டின் நமக்குள்ளேயே ஒரு அந்த யோசன வரு அடுத்து வந்து ஏ இதனால வந்து பண்ணிருப்பாங்க அப்படின் நமக்குள்ள அந்த கேள்வி வர ஆரம்பிச்சதுனா அ நம்ம அங்க வந்துதா ஆரம்பிக்குது நெறைய கேள்வி கேக்க கேக்க தா நம்பளுக்கு என்ன ஆகுனா அது வந்து நம்ளுக்கு அறிவா வளரு தெரியாத ஒரு விஷியத்த வந்து தெரிஞ்சிக்கிறதுக்கு உருவாகறது தா நம்ளுக்கு அந்த கேள்வி அந்த ஞானம்ங்கிறது அது வந்து முக்கியமா சொல்லுவாங்க இன்னு வந்து பல எடங்கள்ல வந்து மத்த சில இந்த புத்தகங்கங்கள்லாருக் கு இது வந்து நா தலைவர்கள் பத்தி அத பத்திதா வந்து படிக்கனு இல்ல சில வந்து கவிதைகள் வந்து அது அழகழகா எழுதிருப்பாங்க அது மா அதெல்லா வந்து நம்ம அந்த சங்க இலக்கியம் அப்டின் சொல்லுவாங் இல்லையா அந்த காலத்து இதுல படி தமிழு சங்க தமிழு அந்த மாத் செரி ஒரு தமிழ்ல எழுதிருப்பாங்க இப்ப இருக்கற கால கட்டத்த நமக்கெல்லா வந்து புரியாது அதுக்கு பல வார்த்தைகள் இருக்கு ஒரு ஒரு இதுக்குலா நம்ம தமிழ் போ புத்தகத்திலேயே படிக்கு போது சில நெறைய வார்த்தைக்கு வந்து நமக்கு கண்டிப்பா அர்த்தமே தெரியாது அது ஏ ஒரு முழுமை பெறாத ஒரு வார்த்தையா இருக்கு நம்மல்லா நெனைச்சிருப்போ அது வாயிலேயே வராது தமிழ் தா இருந்தாலு நம்மளுக்கு வாயில வர அது அதெல்லா வந்து அப்ப எழுதிட்டு போய்ருக்காங்க ஒரு ஆர் த்தத்தோட இருக்கு நம்ம இப்ப பேசறது கூட ஒரு அர்த்த ம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு அர்த்தத் தோட தா நம்ம பேசுறோ அதனால அப்பத்திய இதெல்லா வந்து இப்ப ஆ புரிஞ்சுக்கனு அது வந்து வாழ்க்கை முறையில என்னென்ன நடக்க நடக்குமோ அத வந்து அழகா ஒரு இதையு இத வந்து இப்படியு சொல்லலா அப்படிங்கற மாதிரி அழகா எழுதிருப்பாங்க அதெல்லா கேக்க போது அப்ப இதுக்கு முன்னாடி இவ்ளோ நடந்துருக்கா அப்ப நம்ம இந்த உலகத்தில இவ்ளோ தா நெனச்சிட் இருக்கோ இவ்ளோ இருந்துருக்கா அப்டின் நம்ளுக் அப் தா தெரியு அதா அந்த புத்தக உலகம் வந்து நம்மளுக்கு படிச்சாதா இதெல்லா தெரியு இல்லனா நமக்கு தெரியாது இல்லையா
ஆமா நீங்க சொன்ன மாரி நம்மளுக்கு என்னானே புரியாது அப்டியே நி நிறுத்தின மாரி சில வார்த்தைகள்லா இருக்கு அதெலா நம்ம அதெல்லா கத்துக்கலா மொழி வே இப்ப இப்ப வந்து இங்கிலீஷ் படி நல்லா படிக்கிறவங்களுக்கு தமிழு படிக்க வராது அந்த மாரி இருக்கு போது நம்ம புக்கு நெறையா படிக்க ஆரம்பிச்சா நம்மளுக்கு அதெல்லா படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு அப்புறோ புத்தகம் வந்து ஒரு நம்மளுடைய நண்பன் கூட சொல்லலா நம்மளுக்கு கஷ்டமா இருக்க கூட கூட அத நம்ம படித்தா நம்மளுக்கு ஒரு மைண்ட் ஒரு இதாகு எதனா ஒரு விஷயமோ அதுல இருந்து நம்ம கத்துக்கலா அதுவு நம்மளுக்கு ஒரு யூஸ் ஃபுல்லான ஒரு விஷயம் தா நம்ம சொல்லலா அப்புறமேட்ட புத்தக இந்த நியூஸ் பேப்பர்ல எல்லா ம்ச் நியூஸ் பேப்பர் படிக்கிறது அது அது வந்து அது ஒரு விதமான அது ஒரு மாரி படிக்கிறதே வேற மாரி படிக்கணு அது இப்ப நம்ம புக்குனா நம்ம ஸ்டத்துக்கு நம்ம படிக் வச்சுக்கலா ஆனா அது வந்து வேற மாரி இருக்கு அதெல்லா நம்ப படிக்கும் போது நம்ப ஒன்னு ஒண்ணு படிக்கும் போது ஒண்ணு ஒண்ணு நம்ப நல்லா கத்துக்கலா புத்தகனாலே ம்ச் எப்டி சொல்றதுன்னா நெறை நெறையா வகை இருக்கு லைப் இப்போ லைப்ரரியில போய் உக்காந்து படிப்போ இந்த கல்லூரி நாள் நாள்லலா போய் படிக்கும் போது செலவங்க வந்து சும்மா டைம ஓட்டுறதுக்காகவே தெரந்து வச்சுட்டு சும்மா புக்க நானு தெறந்து வச்சிருக்கேன்றதுக்காக அந்த அதுக்குன்னு ஒரு பீரியட்லா இருக்கும் அதுல ப அப்டி சும்மா உக்காந்துருப்பாங்க அது வேஸ்ட்டு அப்ப நம்ப அந்த ஒரு ஒரு மணிநேரம் முக்கா மணி நேரத்துல எதனா ஒரு நம்ப கண் எதனா ஒன்னு நம்ப கத்துக்கணு எதனா ஒரு இப்ப எதனா ஒரு கண்டுபுடிச்சவங்க இதுல பத்தி நம்ப படிச்சு எதன்னா ஒரு சிந்தனையை நம்ப அதுல இருந்து வளத்து படிக்கிறத்து ரொம்ப நல்லது
ஆமா நெறையா விஷயங்கள் வந்து இந்த கதை மாதிரி அந்த வார மலர் அப்டின்னு வந்து ஒரு இதெல்லா வரு இல்லையா அதெல்லா வந்து சும்மா அது ஒரு அது ஒரு புத்தகம் நம்ப படிக்கணுமா அப்டின்னு இருப்போம் நெறையா விஷயங்கள் வந்து இந்த பின்னாடி அந்த வினாக்கள் மாதிரி எழுப்புறதெல்லா நம்பளுக்கு வந்து இந்த அறிவு வளக்க கற ஒரு விஷயம் தா அதுல கூட வந்து பாத்தா நெறையா நம்மளுக்கு அந்த விடை அந்த இது குறிப்பிட்ட இதுல வந்து எப்டி நம்ப விடை எழுதலா அதுக்கு உண்டான அது நெறையா பதில்கள் வந்து கேட்டுருப்பாங்க அந்த பதிலுக்கு உண்டான அந்த கேள்வியோட அ அதுக்கு அந்த கேள்விக்கு உண்டான பதில் வந்து பாத்தோன்னா நெறையா அந்த ஒன்னோட ஒன்னு சேர்ந்த மாதிரி இருக்கும் நடுவு எழுத்து வந்து இன்னொரு அ சேர்ந்த மாதிரி இருக்கு அதெல்லா எப்டி அவங்க வடிவமைச்சு பண்ணாங்க அதெல்லா வந்து நம்ம அத கண்டுபிடிச்சு அப்ப இதுனா இது அப்டின்னு டக்கு டக்குன்னு நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்ப மூள வந்து சுறுசுறுப்பு ப்ப அந்த நேரத்துல அந்த வந்து ஆ மாறு டக்கு டக்குன்னு அதுக்குண்டான நா இது இதுதா இருக்கும் அப்ப இது வருது இது இல்ல அப்டின்னு நமக்குள்ளே வந்து ஆயிரம் யோசனைகள் வந்து நம்பளுக்கு வந்துட்டு போகும் இப்ப என்ன ஆகுதுன்னா அங்க இருந்துதா நமக்கு வந்து அறிவு வளருது எல்லா புத்தகமும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகமா தா இரு க்கும் இன்னு சில வந்து கத்துக்க வேண்டியது நெறையா இருக்கு இப்போ ஒரு சமையல் இருக்கு அது வந்து கத்துக்க கூடிய ஒண்ணு ஏன்னா சமையல்ன்றது வந்து இப்பதா வந்து இந்த யூடியூப் அதெல்லா வந்திருக்கு அப்பலா அதுக்கு ஒரு புத்தகமே இருக்கும் ஆ இது இந்த அளவு போடணு அப்டின்னு ஒக்காந்து படிப்பாங்க இப்ப தெரியலனா நம்ம இப்ப எப்டி யூடியூப்ப எடுத்து திருப்பி எடுத்து அத ரீவைண்ட் பண்ணி பாக்குறோமோ அதே மாதிரிதா புத்தகத்த எடுத்து எத்தனா நம்பர் பக் கோ என்ன ஒரு பாத்தோ அதெல்லா வந்து என்ன பண்ணுவாங்கனா திருப்பி திருப்பி எடுத்து பாத்து பாப்பாங்க அதெல்லா கத்துக்குவே ஏ சமையல்ல வல்லுநர்கள் கூட அந்த மாதிரி ஒரு புத்தகம் போட்டதெல்லா உண்டு அந்த புத் த்தகமு படிக்கலா ஏனா என் வாழ்க்கைக்கு தேவையான ஒன்னு அதெல்லா சமையல் அ அந்த சமையலுங்கிறது ஒன்னு இன்ன ஒன்னு எனக்கு நல்லா ஞாபக இருக்கு இந்த அதாவ்து இந்த கோலம் அப் ப்படிங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா அதெல்லா இப்ப நம்மளுக்கு இப்போ இதுலேவு நெறையா வந்துருக்கு ஃபோன்லே பாத்துக்கலா ஆனா அப்ப கெடையாது அது ஒரு புத்தகமா வந்து விப்பாங்க அதெல்லா வந்து இந்த இந்த மார்க அதாவ்து இந்த கொ பொங்கல் அந்த மாரி நேரங்கள்ல
ஆ ஆமா இப்பலா இந்த ஃபோன்னு நம்ப கைக்கு வந்ததுலருந்து புத்தக படிக்கிறது கம்மியாயிடு சச்சு நூலகம் போயி அங்க போய் படிக்கிறது கம்மியாயிடுச்சு அப் இப்பலா வந்து எதோ எங் எதுமே அ நம்மளுக்கு வந்து வெளையாட் எதுக்குமே இருக்காது நம்ம போய் படிக்கணுன் நெனச்சா போய் ஒரு காசு குடுத்து நம்மளால வாங்கி ஒரு புக்க படிக்க முடியு அவ்ளோ நெறை எல்லாமே அதிகமா இருக்கு அதனால நம்ம நூலகம் தேடிதா போய் படிப்போ ஆனா இப்ப வந்து நம்ப அது ஃபோன்லே போட்டு சர்ச் பண்ணா வந்துரு ரு அப்டின் சொல்ட்டு படிக்கிறோ அது ஆனா நம்பளுக்கு கொஞ்ச நேரந்தா நம்ம கவனம் அதுல இருக்குமே அதுக்கப்பற நம்ப என்ன பண்ணுவோ வேற எதுனா போய் பாப்போ வேற எதுனா நம்மளுக்கு ஒன்னு வந்துருச்சுனா நம்ப அத போய் பாப்போனானு அதுல போய் நம்ம கவனத்த செலுத்திட்டு வந்துருக்கோ ஃபோன்ல படிக்கிறத விட நம்ம புக்ல படிக்கிறதுதா ரொம்ப நல்லது நம்ப நா வ அறிவ வளக்கறத்துக்கு ரொம்ப உதவியானது புக்குல படிக்கிறது தா ஆனா இப்ப யாருமே அவளவா புக்லயே படிக்க மாட்றாங்க எல்லா ஃபோனு ஃபோனு இதேதா ஃபோன்லயே தா படிக்கிறாங்க அது ரொம்ப தவறு தவறுன் கூட சொல்லலா ஒரு சின்ன கொழந்தைக்கு கூடோ ஃபோன்ல வெச்சு இந்த பாட்டு வெச்சு குடுத்து அந்த மார்லா பண்றாங்க அந்த மாரி பண்றதோட எதனா ஒரு புக்கு சும்மா அந்த படத்தனாச்சு இப்ப ஒரு எல் கே ஜி படிக்கிற கொழந்த கூட சொல்றே சும்மா அத பட் படத்த பாத்துனாச்சு இதுன்னு இதுன்னு சொல்லித் தரலா ஆனா இப்பலா ஃபோன பாத்தே அது சொல்லி தராங்க அது ரொம்ப தவறான விஷ்யோன் நா நெனைக்கிறே அப்பற வந்து புத்தங்கள் நா புத்தக நம்ம படிச்சா அறிவு வளரு ஒரு பக்க இருந்தாலு மன நிம்மதியு கெடைக்கு நம்பளுக்கு ஒரு புதிய சொ சொற்கள் கத் நெறைய சொற்கள் கத்துக்கலா ஒரு நம்பளுக்கு ஒரு தன்னம்பிக்கை கூட வரு நம்ப இப்பிட்லா நம்பளு இருக்கலா இதெல்லா படிச்சு நம்மளு இப்பிட்லா வாழலா ஒருத்தவ்ங்க வாழ்கைய பத்தி படிச்சா கூட நம்பளு
ஆமா ஆ நீங்க சொன்ன மாதிரி நெறைய விஷ்யங்கள் வந்து நம்ம புத்தகம் வந்து அ படிச்சுதா சில விஷ்யங்கள வந்து கத்துக்க முடியுனா படிக்கணு அதாவ்து நூலகம் போறோனா அமைதியா இருக் குனா எதுக்குனா ஆ இந்த மாதிரி நம்ம அந்த நூலகத்துல போய் படிக்கும் போது அத நம்மளுக் கு அந்த மா அமைதியா இருக்கும் போது என்ன ஆகுனா அதுலவுள்ள உள்ள அந்த இதெல்லா நம்மளுக்கு அந்த ம் புரிய வரு சில வார்த்தைகள் வந்து நீங்க சொன்ன மாதிரி இப்ப ஃபோன்ல இருக்கு அதெல்லா விட புத் த்தகம் வந்து வாங்கி படிக்கிறது தா ஒரு இதே என்னன்னா அதுலே ஒரு ஒரு எழுத்து வந்து அ புத் து விதமா கத்துப்போ ஒரு ஆங்கிலமா இருந்தாலு சரிதா ஒரு தமிழா இருந்தாலு சரிதா ஆங்கிலத்துலனு வந்து பாத்தா அந்த அறிவ வளக்கணுன்னா கண்டிப்பா அந்த புத்தகம் வாங்கி படிக்கணுன் சொல்வாங்க நறியா அதுக்கு உண்டான அந்த புத்தகம் பேர்லா கூட சொல்லுவாங்க சில பேர் வந்து இந்த புத்தக படிச்சீங்ளா அதோட கதை அப்டினு அ கேப்பாங்க இந்த மாதுரி இப்போ நறைய எனக்கு தெரிஞ்சு இந்த ஆன்லைன்ல புத்தகம் வாங்கற்து வந்து அதிகம் ஆயிர்க்குன் நெனக்கிறே ஏன்னா நறைய பேர் வந்து கேப்பாங்க அவுங்க அப்ப சும்மா இருக்க நேரத்துல வந்து என்ன பண்ணுவீங்க புத்தக படிப் பீங்ளா அப்டின்னு அ அப்ப கேப்பாங்க இத் மரி ஆன்லைன்லே வந்து நறையா அந்த வருது அதலா நீங்க எதாவ்து படிக்கிலால்ல ஏன்னா நறைய கதைகள் வந்து இது நல்லாருக்குன் சொல்வாங்க ஒரு செல அந்த புது அதுவு ஆங்கிலத்துலன் வந்து பாத்தா நம்ம பா கேக்காத ஒரு நறைய வார்த்தைகள் வந்து அதுல இருக்குனு நா வந் கேள்விப்பட்ருக்கே அ அது மாதுரிதா நம்ம அதுல ம் கேள்விப்பட்ருக்காங்னா அப்ப அதுக்கு உண்டான அர் தூத்த வந்து டக்குன் என்ன பண்ணுவாங்கன்னா தேடுவாங்க அப்ப எப்டின்னே அந்த கதையோட இத வந்து தெரிஞ்சுக்கணுன்னா அதோட அர்த்தந் தெரிஞ்சாதா அ அடுத்தது வந்து நம்ம என்ன கத நடந்தது துன்னு வந்து தெரிஞ்சுக்லா அப்டின் அத என்ன பண்ணுவாங்குனா அத எடுத்து அட்லீஸ்ட்டு படிப்பாங்க இது மூலய்மா வந்து அவ்ங்க அந்த அறிவ வளர்த்துக்கலா
ஆமா சொன் இந்த மார்லா நம்ம நறைய வளத்துக்லா ஆனா வந்து த நூலகம் போய் படிக்கற்து ஒ ஒரு அனுபவந்தா ஏனா அச்சுக்கோங்ள இப்ப நம்ப நறைய ஃபுக் அங்கதா நம்ப்ளுக் கெடைக்குமே கெடைக்காத ஃபுக்கு கூட நம்முளுக்கு அங்கதா கெடக்கு நம்ப வாங்கி பட்ச்சா கூட ஒரு ஃபுக்கு ரெண்ட் அப்புடிதா நம்ப வாங்க முடி எல்லாமே நம்ப வாங் முடியாது ஆனா நூலகத்துல வந்து நம்ப எந்த ஃபுக்கு கேட்டாலுமே கெடைக்கு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு தெருவு கு ஒரு நூலகம் இருந்தா கூட ரொம்ப நல்லாருக்கு எல்லாரு படிக்கிறதுக்காக ரொம்ப ஈஸியா இருக்கு படிக்கிற மாணவர்குல்லா ரொம்ப ஈஸியா இருக்கு நறைய பேசுணு பேசுனதுக்கு நன்றி
ஹன்றி